ஹலோ கேக்குதுங்களா ஆ என்ன அலைபாயுதே படம் பெரிய ஃபேனோ நீங்க சக்தின்னு வச்சிருக்கீகளே
அதுனால யா
ஆ மாதவன் ஃபேனோனு நெனைச்சே
யா இல்ல இல்ல அப்டில்லா ஒண்ணு இல்ல டக் னு சக்தின்னு தோணுது ஆ
யா யா
யாரோட ஃபேன் அப்படிலா அதெல்லா காலேஜ் சமயத்தோட முடிஞ்சிச்சு இவுங்க எ பெரிய ஃபேனு அப்டி இப்டில்லா
அவ அவ அந்த லிஸ்ட்ல யார் இருந்தா
அப்போ வந்து நாங்களா வந்து சூர்யா ஆமா சூர்யா ஆ அஜித் ஃபேன் வந்து எப்பவுமே அஜித் ஃபேனா தா இருப்பாங்க மாறவே மாட்டாங்க அ ஹ
ஆமா அவன் அப்பேல இருந் பு நாங்கல்லா வந்து அந்த ஏஜ்ல எனக்கு தெரியுமானு தெரியாது காதல் கோட்டைல இருந் படத்துல இருந்தே நமக்கு அஜித்த புடிக்கு
ஆமா ஆமா அதுதா சொல்ற அஜித்து புடிக்கிறவங்க மட்டு எப்புமே
க்கல்லா எனக்கு என்ன ஏஜுனே எனக்கே ஞாவோல்ல
ஆ அஅ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ அதா அத்தா அ மித்த ஆளுங்க கூட அப்டே சேஞ்ச் ஆய்ட்டே இருக்கு ஆ ஆமா எங்களுக்கு வந்து பாத்தீங்னா சூர்யாம்போ அப்பற ஆரியா புடிக் கோம் மேடியு ரொம்ப புடிக்யு எல்லாருன்
மேடில்லா புடிக்காதுவு செல்ல மாட்டா ஆனா ய யாருஹ் பேன் கிட்டா தல ஃபேன் நநாங்க
அத்தா அதா தா தல ஃபேனு எப்புவ்மே தல தா வேற யாரி சொல்ல மாட் பைய ஓ எ அவ ஏ தனி லிஸ்ட்டு ஆவெ அவ்ங்ளோட இதெல்லா வெ கேரக்டர்ஸே ஒருவ வேற மாத்ரி இருக்கு ஆமா நாங்களு பாத்துருக்கோல
ஆ க்ருஸ் நா நா நாங்கல்லா தீவிரெ அஜித் ரசிகர்கள் உம்
ஆமாமா அதா என்ன படோ ஃப்ளாப் ஆனாலு சிரி
நஹி எம் ஃப்ளாப் ஆனாலு அவ நல்லா இருக்குமே என்னன் தெர்ல நல்லா தானே இருந்துச்
அததா அததா ஃப்ளாப் ஆனாலு சிரி எதுவானாலு ஜேரி ஆமா தல தல தா அடின்ட்டு எஎ வ உவ எங்கனா
வாருங்க லைஃப்ல எப்டி இருக்குறாரே எல்லாருக்கு ஒரு ரோல் மாடல் லா
ச்சித்தந்தந்த சின்ன வயசு படொலா கொலு நல்லார்க்கு ஆசை புடிக்யு எனக்கு அந்த ரெட்டச்சட வயசுன் ஒருப் படம் பாத்துருக்கீங்ளா
ஆ அந்த படத்துல எல்லாங் கூட எனக்கு ரொம்பவ்வு ஃபெமிலியரா புடிக்ல அந்த ஃபே தெரியல காதல் கோட்டையிலன்னா புடிக்க ஆரம்பிச்சத்
ட்டச்சட வயசுன் ஒரு பரரோ ஆஜ் டிவில அடிக்
அதுல் நம்ம காரக்குடி சரவ்ண்டிங்ல எடுத்தது
அ அந்த ராசி அந்த படோல்லா வந்து காரைக்குயி ராஸ் த்திவந்து காரைக்குடில எடுத்தது ஆ ஆமா காரைக்குடி சைடுதா எடுத்தது எனக் தெரிஞ்ச வீட் டிகள் அதெல்லான்தா இருக்கு ஆமா அந்த ரெட்ட ஜட வயசு படோ வந்து சிரிப்புன்னா சிரிப்பா இருக்கு சின்ன அடிக்கடிந்து டிவில போடுவானுங்க அத பாக்கும்போது அந் சிரிப்பா இருக்கு ம் ம் ம் ஆமா ஆமா ஆஹ ச்சேரி ச்சேரி ம்
துட்வாய்ங்க திடீர் திடீர்ன அவரு தமிழ்நாட்டுக்காரர் இல்லேம்பாய்ங்கே இருந்தது போட்டு அவ்ங்கம்மா வேற உரும்பாய்ங்க இருந்துட்டு போட் என்ன வேணா இருக்கட்டு
ஆமா ஆமா இப்ப ரீசண்ட்டா தா ஃபஸ்ட் ஆப் ப்பா யறந்தாரு அப்றோ அம்மா யறந்துட்டாங்கன் சொன்னாங்களே அஜித்த
ஹும்
ஆமா அஜித் குமாரே ஃபர்ஸ்ட்டே பாவோ இப்பதா அப்பா யறந்து போய் கொஞ்ச் ஞ்சு ஓ நாள் தா ஒன் வீக்ல அடுத்து அம்மா யறந்து போய்ட்டாங்கு ந்யூஸ் வந்துச்சு ஆஆஆ
சவுங்க ரெண்டு பேருமே நல்ல ஏஜ்டாதா தெரியிறாங்க
ஆமா ஆமா ஏஜ்டு தா ஏஜ்டு தா மூணு பசங்க போல அ மூணு பையனுங் ஆ ஆமா
இவருக்கு மேல ஒருத்தர் இருக்றவர பத்தி நமக் தெரியல ஃபேசு நம்ம பாத்ததல்ல அந்த தம்பி ஒரு ஆள தா காட்றாங்க அந்த சோசியல் மீடியால்லா
அப்பிடியா அது தெர்ல மூணு பசங்கன்னு மட்டுந் தெரியு வேற ஒண்ணு பெருசா தெரியல ம் ஆமா
இந்தா இந்தா மேல நிக்குது
நைட்டுக்கு ஆச்சா டிஃபன் எதுவு செஞ்சீங்களா என்ன
டிஃபன்னூ மாவு இருக்கு தேங்கா சட்னி அரைக்கணு இட்லி ஆமா அந்த சாரா கடை விட்டுட்டு உக்காரவே நேரோ சரியாயி போச்சு
ஆமா அ இடியாப்போ பண்ணே நானு ம் சேரி அதா அ இல்ல இடியப்போ ஈசி தா ரொம்ப ஈசி இட்லிமாரி தானே அதுவு
இடியாப்புமு சுடுவாங்க இப்ப இப்ப டைம் இல்ல அவ்ளோவா இயப்போ சுடுவே அதுக்குல்லா இப்போ பொறுமையும் இல்ல ம் உம்
இட்லி மாவு அதா மாவில்லன் சொன்னேன்ல செரி என்னத்தனு யோசிச்சு ஆம்மா மாவு இல்ல ஆமா செரி ஓகே இடியாப்பத்த சுட்டாச்சி இந்த காலையிலக்கு நூடுல்ஸ் வாங்கியாச்சி காலையில அததுக்குதா கிண்டி குடுத்து வுட்டுருவோ நாளைக்கு எப்டியா நாளைக்கு மாவாட்டிடுவோ
ஆமா ஹ்ம் ஹ்ம் சாட்டர்டே சண்டே ஆனா அஞ்சு டப் பாக்கு மாவு அரைச்சி உள்ள போட்டாதா நெஞ்சு வலி நிக்கிது அப்பாடா அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டா
ஆமா ஆமா ஆமா இது பிள்ளைங்க சொல்லுங்க அம்மா இட்லியா தோசையா அப்டிம்பாய்ங்க சரி வெரைட்டியா என்ன பண்ணனு ஆமா வெரைட்டியா என்ன பண் றது அ கேப்ப பூட்டு சாப்புடுவியா சேமியா சாப்புடுவியா உ இதெல்லா வேணா என் ன வேணா அப்படி அதாவது பெரோட்டா செய்ங்களே அப்டிம்பாய்ங்க பெரோட்டா செய்ங்களேம்மா அப்டிம்பாய்ங்க
எங்க வீட்ல வீக்கெண்ட் ஆனா இதுங்களுக்கு ப்ரௌனி வேணு
ஆ ஆ ஆ சேரி சேரி செரி செரி எப்டி செஞ்சிறுவீங்க ஆ ஹ
நா தாண்றதே செரமோ அதுக்குள்ள காலியா போயிரு என்னடா இந்த வீக் ஃபுல்லா வச்சுக்கு வே செய்யின்னு சொன்னிங்க என்னடா காணோ அப்புன்னா எனக்கு தெரியாது நா சாப் புள்ள அவ சாப்புட்டா அவளுக்கு அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு அப்டியே ஏமாத்திருவாய்ங்க
அ அ
ஒருத்தன மாத்தி ஒருத்த சொல்லிறாங்க
ஆ ஆ ஆ சேரி சேரி செரி செரி ம் ம்
எப்புடியா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு புடிச்சதுன்னா காலியாயிறு புடிக்காதுன்னா திரும்பி கூட பாக்குறதில்ல யாரு
ஆமா ஆமா கடைசியா நம்மதா அந்த அந்த வீணா போனதெல்லா நம்மதா சாப்பண்ணு அந்த வீணா போனதெல்லா எங்க இவேய்ங்க நல்லா சூடா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் போது அவங்க நல்லா சாப்புடுவாயிங்க
வே வே இது அ காஞ்சி கர இல் வந்தா இது வந்து அது பூரா நம்ம தா சாப்புடுனு
ஆமா ஆமா ஆமா அப்டிதா சாப்ட்டுக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்றது ஆமா ஐயோ வேஸ்ட்டா போயிருமே என்ன ஸ் செய்றது சேரி ஓகே இந்த எக்ஸ்பைர் அவுரதுக்குல்லேயு சாப்டுருவோ அப்டின்ட்டு ஆமா எக்ஸ்பைர் ஆறதுக்குள்ளயு எதையாவது சாப்புட்டு உ இது பண்ணிருவோ ஆ எக்ஸ்பைரி ஆயிருச்சின்னா சாப்பட மாட்டோ அத பாத்துட்டு சாப்புட்டுக்குவோ
அது அ ஆகமொத்தத்துல அது வயிற்றுக்குல்ல போய் எக்ஸ்பைரீதா
அதுவே பாத்துக்கு வயித்துக்குள்ள போயிட்டு ம் மா ஹ அம்மா ஹ
தேங்கா பா
உ நாளைக்கி ஸ்கூல் அ ரெண் அத சொன்னீங்களோ பையனுக்கு மட்டு ஆ ஆமா அதா பையனுக்கு மட்டு ஸ்கூலுன்னு சொன்னீங்க
ஆமா
பாப்பாக்கு மட்டு லீவு எப்ப எந்திரிப்பாங்க
அ இல்ல டிவியு கைல ரிமோட் நம்மள தொந்தரவே பண்ண மாட்டா அந்த சின்னது இருக்கே ஆ ஃபோ ஃபோன கூட கொஞ்ச பாக்கு ஆனா மத்தபடி இந்த டிவி
ம் ம் ம் ம் ம் ம் ம் ஆமா அதா அதா அது சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிறதுதா கஷ் டோ ஆமா பெருசுக்
அதுவுட்டு பொம்மைக்கு இருக்கிற பவுடர் ஃபுல்லா எடுத்து பவுடர் அடிச்சு வுட்டு தர ஃபுல்லா ஒரு டப்பா பவுடைரை கொட்டிட்டு வந்துருச்சு என்னடா ஒரே பா வாசமா இருக்கே ரூம்ன்னு பாத்தா பவுடர் டப்பாலிருந்து பவுடர்
நீங்க ரூம் ஸ்ப்பிரே பதல்லா அவுங்க வ அடு ச்சிருக்காங்க ஆமா ஹ சேரி
போ அப்பறோ உழுந்துகிட்டு அப்பறோ கத்த வேண்டியவே தூக்கு தடவு தலைய தடவு காலத்தடவு
ம் ஆமா ஆமா அதுலயே எங்கேயாவது அப்பறோ கை வலிக்குதுமா கால் வலி க்குதுமா ஏன் பொண்ணுகிலா அவ்ளோதா லைட்டா ஏதாவது லைட்டா இப்டி ஸ்கிட் ஆயிட்னாலு ஐயோ அந்த மருந்த எடுத்து தடவிவுடுங்க அது வலிக்கிதே அ ஹும் ஆமா கேக்குதா ஹலோ
கேக்குதா
ஆம் ஆ கேக்குது கேக்குது டக்குனு கட்டாசு ஆமா கொஞ்ச நீங்க பேசுறது வந்து அப்டியே ஒரு இல்ல அதாவது பேசுறது வந்து அப்டியே லைட்டா விட்டு விட்டு அப்டி கேக்குது ஆ இங்க மழ ஆமா அங்க மழ பெஞ்சுதா
இல்ல மழ யெல்லா இல்ல
மழ இப்ப பெஞ்சி விட்டுருக்கு நீங்கள் ஆமா
இப்பலா ஒன்னு இல்ல நே நேத்து நைட்டு லைட்டா தூவி இருக்கு மாட்று ருக்கு
நேத்து இல்ல எங்களுக்கு இப்போ மழ தூரிட்டு விட்ருக்குது ஆமா ஆ என்ன தேங்கா தண்ணி தேங்காய ஒடச்சாச்சுச் சட்
ஆமா அந்த தண்ணிய சும்மாவு குடுக்க கூடாது அந்த தண்ணிய வடிகட்டி
ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த ஒரு நாரு இருவு இருக்க கூடாது அவங்க அப்டியே ஸ்மூத்தா அந்த மாரி லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டா ஒரு கொட்ட இருக்க கூடாது அந்த ஆம்மா இந்த லெமன் ஜூஸ்லா அம்மா கொட்டையெல்லா இல்லாம குடுங்க
அதா லெமன் ஜூஸ் போட்டே வடிகட்டனு எங்க வீட்லல்லா
அததா அதத்தா சொல்றே கொட்டா இருக்க கூடாது அது எல்லாத்தையு பில்டர் பண்ணிதா குடுக்கணு அப்டியே தொண்டேயில சிக்காமே
ம் தேங்கா தண்ணில இது இருந்தா என்ன பண்ணு போது நால நாமல்லா பத்து தூ தூன்னு துப்பிக்கிவோ அவிங்களு அது கூட செய்யக்கூடாது எதுக்கு எதுக்கு செரமப்படுவானே
நம்ம குடுக்குறக்கு நமக்கு இருக்கோ ஆளு ஆமா அவிங்களுக்கு அதுதா
சொல்லுவாங்க நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி
சக்கு ச அவங்க சாப்பிடனுமேனு நம்ம மெனக் கெட்டு எல்லா குடுக்குறோ நமக்கு அப்டியா குடுத்தாங்கே ஏ தின்னா தின்னு யாருக்கு தேங்கா தண்ணி வேணு ஒடியா ஃபர்ஸ் ட் ஒடியார்ரவுக குடிச்சிட்டு போ
அதுலயு ஒரு மடக்கு தா எனக்கு கெடச்சிச்சி அவ நெறையா
ஆமா ஆமா அதத்தா சொல்றே நம்ம அப்டியே கெடை க்காதா கெடைக்காதாருப் போ இவங்க வந்து வந்து குடுங்க ஆமா இங்க வந்து குடுங்க அதுல என்ன இது இப்படி இருக்குது அது அப்
ம் தேங்காசட்னிய பாத்தோன இந்த பெருசு கத்து ஐயோயோ ஒயிட் சட்னியா அதயு தேங்கா சட்னியான் கேகாக மாட்டாங்க ஒயிட் சட்னியா ஆரஞ்ச் சட்னி இல்லயா
பெருசு ஒயிட் சாப்புடு சிறுசு வந்து ஆ ரெட் ரெட் சட்னினு வயிங்க ஆமா அது சாப்புடு நா
ஆ கோகனட்னு கூட சொல்ல மாட்டாங்க கலர் பேசிஸ்ல தா ஏ கிரீன் சட்னி மட்டு எனக்கு செஞ்சிறாத நா சாப்பிட மாட்டேனுவாங்கே
ஆமா ஆமா அதா அதா இவங்களுக்கு இருக்க இது இருக்கே
அவங்க நாக்கலே ஃபில்டரோட பொறந்திருக்காங்கங்க
ம்
ம் ம் நம்ம எல்லா வந் து தர்மத்துக்கு பொறந்து வளந்திருக்கோ அவங்க எல்லா படைக்கப்பட்டதே வந்து விசேஷமா படைக்கபட்டு இருக்காங்க
இதுல அவைங்க லக்கியா நம்ம லக்கியா
ஆமா நம்மதா பாவம் அவங்கல்லாம் நல் ல இதுலதா பொறந்திருக்காங்க சத்தா சாப்ட்டுக்கிட்டு
ம்
எல் எல்லா எல்லாமே ஒருத்தக செஞ்சு குடுப்பாக நம்மல்லா எத்தன தடவ கடைக்கு போய்ருவோ ஒரு நாளைக்கு அது வாங்கணு இது வாங்கனு இவங்க எதுக்கு போறாங்க
ஆமா ஆமா எ பொன் போனா அ எதாவது வாங்குறதுக்கு அதுவு நம்மல்லா ஒர் ரூவா ரெண் ரூவா மிச் மிச்சோ இருக்குறதுல ஏதாவது கெடக்காதான்னு நெனப்போ இவங்கே இவங்கேளுக்குதூ போற பொருள் பத்து ரூபாயா ருக்கு இதுகளுக்கு இருவது ரூபா முப்பது ரூபா ஐய் யயே இத வாங்கறதுக்கு நா அம்பது ரூபா குடுக்க வேண்டியதாருக்கு அப்டிங்குற மாரி ருக்கும் ஆமா.
போ தெரியாது
ஆ ஆ போயிருவாங்கே போயிருவாங்கே அதெல்லா போயிருவாங்கே பக்கத்துல கட இல்லையோ ஆமா பக் ஆஹ் பக்கத்துல கடையிருந்துச்சுன்னா கொஞ்சோ அப்படியே பழகிருங்க ஆமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சோ பக்கத்துல கட இருந்தனால ஏ காது மூணாவதுல ருந்தே எய்தாப்ல இருக்கோ இந்த பக்கத்துல இருக்கோ நா நின்னு பாப்பே போய் எப்டி கேட்ட எப்டி வாங்குனேன்ட்டு போய் இந்த டீத்தூள் ஏதாவது நா வாங்கிட்டுருவே அவசரத்துக்கு வாங்கிட்டுறதெல்லாம் வாங்கிட்டு வருவோ
தண்ணி வேணுமா உம் ம் இந்த வாரே தள்ளு தாரே